ஆ கேக்குதா சிஸ்டர்
ஆ கேக்குது சிஸ்டர் சொல்லுங்க சிஸ்டர் நல்லா இருக்கீங்ளா
ம் ஆ நல்லா இருக்கன்
தம்பி நல்லா இருக்காங்ளா தம்பியோட
என்ன பண்றீங்க இல்ல அ தம்பி தம்பி கீழ ஒரு இது நடந்திட்டு இருக்கு அங்க போய்டான் தண்ணி அடிச்சிட்டுருக்காங்க குடிக்கிறக்கு தண்ணி நாங்க கீழிருந்து ரெண்டு குடோ அடிச்சுட்டு வருவோ எப்பயு ம் அதனால எங்க ஹஸ்பண்ட் அடிக்க போயிருக்காங்ளா ஆமா அடிக்க போயிருக்காங்ளா கூட போயிருக்காப்ல வேல இருக்கு வீடு கிளீன் பண்ணணு இன்னைக்கு ஃபுல் டீப் க்ளீனிங்கு நா ஷெல்ஃப் எல்லா எடுத்து க்ளீன் பண்ணிட்டு இப்போ தா போர்வ பெட்ஜீட் எல்லா அலசி போட்டோ அந்த வெளிய வேலையெல்லா முடிச் சிட்டு வீடு தோடச்சுட்டு சமைக்க ஆரம்பிக்கணு
ஓக்கே ஓக்கே மார்னிங் டிப்
மார்னிங் டிப்பன்லா முடிஞ்சதா ம் மார்னிங் டிப்பன்லா முடிஞ்சது
ஓக்கே ஓக்கே
ஆ அப்பறோ ஆரமிக்கவே இல்ல மார்னிங் டிபன்னே இன்னும் ஆரமிக்கல இல்ல மணி ஆச்சே
ஆயிடுச்சு இப்பதா எந்திரிச்சாங்க ரெண்டு பேரும்
ம் ம்
சரி ஓக்கே அவங்களே கேக்கட்டும் ஃபர்ஸ்ட்டு
ம் அ டிஃபன் எல்லா செஞ்சாச்சா கேட்ட உட்னே குடுத்துருவீங்ளா
ஆ இருக்கு சிஸ்டர் ரெடியா இருக்கு எல்லாமே கேட்டா தோச ஊத்தி குடுக்க வேண்டியதா
சேரி சேரி சேரி அ பத் பத்து மணி வரைக்கும் பசிக்காமயா இருக்கு அதுங்க நம்ம ஊர் சைட்ல எல்லா பசிக்க ஆரம்பிச்சிருமே எல்லோர்க்கும்
பசிக்க ஆரம்பிச்சிரும் லேட் நைட்டா படுத்தானுங்க நேத்து நைட் நா படுக்கயிலே டுவல் ஓ கிளாக் ஆயிடுச்சு அவங்களும் அதுக்கப்றோ தா படுத்துச்சுங்க சோ அதனாலயே லேட்டா பசிக்குதோ என்னமோ தெரியல எந்திரிச்சு திரியுதுங்க கேக்குங்க அம்மா இருக்காங்க அம்மா வேணுனாலு செஞ்சு குடுப்பாங்க
பாங்க ம் சேரி சேரி அம்மா இருக்கறதும் இன்னொரு வசதி நமக்கு லீவு தா அம்மா இருக்கங்காட் ம் ரொம்ப ரொம்ப ந பா எல்லா ஒர்க்கும் நமக்கு பாத்து குடுத்துருவாங்க
ஆமா போட்டி போட்டு பாக்க மாட் இருப்பாங்கல்ல இப்ப மாமியான்னா பாக்குறதுதான பாப்பாங்க
ஆமா ஆமா எங்க வீட்
இப்ப அம்மால்லா நம்ம பாக்காதத கூட பாத்து குடுத்துருவாங்க
ஆமா எங்க வீட்ல எங்க மாமியாருக்கு வந்து கால்ல எந்திரிச்சா தல சுத்திரும் பி ப்பி இருக்கு ரொம்ப நே நேரமா எந்திரிஷ்ட்டா ம் தல சுத்தும் எட்டு மணிக்கு தா எந்திரிப்பாங்க ம் ஆறு மணிக்கு அஞ்சு மணிக்குலா எந்திரிச்சுட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு முற ஒரு மாறி ஆயிடும் தல சுத்துதுன்ருவாங்க ஏன்னா நாங்க படுக்கறது லேட் டாகுமா பதினோரு மணி பதினொன்ரை ஆயிடும் ம் அதனால அவங்க ஃபுல்லா நைட்டு வேற அவங்களுக்கு தூக்கம் வராதும்பாங்க ஏர்லி மார்னிங் அந்த ஃபோர் ஓ கிளாக் அந்த மாறி டைம்ல தா தூக்கோ வருன்னு சொல்லுவாங்க அதனால நம்ம ஆறு மணிக் கே ஏதாவது எந்திரிக்க சொன்னோன்னா அ ஏதாவது வேல இருக்குன்னு எந்திரிச் தன்னா அன்னைக்கு ஃபுல்லும் தல வலிக்குதும்பாங்க இல்லன்னா தல சுத்துதும்பாங்க அதனாலயே நா எழுப்ப மாட்ட அவங்களாதா எழுந்து வருவாங்
அப்போ நைட் வந்து இயர்லியரா படுக்க சொல்லி அப்படி எந்திரச்சாலு அந்த இது பண்ணணும்
எந்திருச்சாலு வந்து படுக் உள்ள அவங்களுக்கு தூக்கம் வராது அவங்களுக்கு சுகர் இருக்கு ப்ரெஷர் இருக்கு அ இப்ப கால் வேற ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோ முட்டி மாற்று அதனால நீங்க என்னாதா பண்ணாலு பத்து நாளைக்கு நல்லா தூக்கம் வரும் பத்து நாளைக்கு நைட்டு தூக்கம் வராது தூக்கம் வல்லைங்கும் போது அ விடிய காலைல தா வந்து தூங்கற மாறி இருக்குமா அதனால எழுப்ப முடியாது ம் நானே காலைல அஞ்சரை மணிக்கு நல்லா படுத்து அப்புறோ பாத்துக்கறது தானே வேணும் யாரா இருந்தாலு பாத்துக்கணுல்ல நம்ம வீட்ல இருக்க முகத்த பாத்தாலே நல்லா பாத்துக்கிற மாறி தா இருக்கு நம்ம நம்ம வீட்ல இருக்கிறவங்கள அப்ப நம்ம தானே பாத்துக்கணு நா அஞ்சுற மணிக்கு எந்துருச்சுருவ எ எழுந்துருச்சுட்டு நாம் பாட்டுக்கு அ மத்தியானோ வேல சமையல முடுச்சுட்டு காலைல சமையலு முடுச்சுட்டு அ முடுச்சுருவ அப்போதா எழுந்து வருவாங்க வாடா வந்தவொன்ன டீ போட்டுக் குடுத்துருவ டீ போட்டு குடுத்த ஒன்ன ஓன ஒரு நாளைக்கி கொஞ்சோ நல்லா இருந்தாங்கன்னா எந்துருச்சு வந்து டிஃபன் பாக்ஸ் கட்டுவாங்க ரெண்டு பேருக்கு இல்ல ஒரு மாரி தல சுத்துர மார இருந்துச்சுன்னா உக்காந்துருவாங்க நானே டிஃபன் பாக்ஸ் கட்டி வெச்சுருவ அப்புறோ ரெண்டு பேரு எ ஹஸ்பண்டும் பையனு குளுச் ஆமா ஆமா ரெண்டு பேருக்கு டிஃபன் பாக்ஸ் கட்டி வெச்சுருவே ஸ் ஸ் த்
நீங்க பிரிப்பேர் பண்ணி அவுங்க பண்ணுவாங்க சில டைம் அதுவும் பண்ண மாட்டாங்க நீங்களே பண்ணிருவீங்க
ஆமா அ செஞ்சு வெச்சுட்டோன்னா செஞ்சு வெச்சுட் ட்ருந்தனா வந்து டிஃபன் பாக்ஸ் கட்டுவாங்க டைம் ஆயிடு எட்டு மணிக்கெல்லா எங்க ஹிஸ்கா ஹஸ்பண்ட் கெம்பிடுவாங்க பைய எயிட் தோட்டி எயிட் ஃபாட்டி ஃபைவ் கெளம்புனா தா நைன் ஓ கிளாக் ஸ்கூலு அப்டியே அரபரன்னனபாப் பாத்துட்ருக்கும் போது வந்து கைப்பு டிஃபன் பாக்ஸ் கட்டுவாங்க டைம் ஆச்சுன்னா ஒர் நாளைக்கு முடியலைன்னா அ அப்டியே இருப்பாங்க அப்புறோ நானே கட்டி குடுத்துருவ அப்டியே ஓடிரு ம் அதுக் அப்பறோ அவங்களுக்கு இந்த காலுக்கு எப்புடி தம்பி வந்து பக்கத்துல எதாவது ஸ்கூல் நாந்தா பக்கத்துல தா ஸ்கூலு ரொம்ப கொஞ்ச தூரந்தா நடந்தே போயர்லா அ நடந்தே போய் விட்டுட்டு வந்துருவ இப்ப இப்ப நா கொஞ்சோப் போறதில்ல ஏனா கொஞ்சோ பெருசாயிட்டா சிக்ஸ்த்து ஸ்டேண்டடு வன்ட்டானா ரோடு கிராஸ் பண்ணி விட்டுட்டு அத ரோட கிராஸ் பண்ணி விட்டா மட்டு போது ஸ்ட்ரைட்டா போனா அப்டியே ஸ்கூல் வந்துரு அதனால வீட்டுக்கிட்டி ஆ அது மட்டு பாத்து கிராஸ் பண்ணி வந்துருவா ஏ காலைல மட்டு கிராஸ் பண்ணி விடுறதுன்னா இங்க ஒர் பக்கத்துல ஒரு ஸ்கூல் இருக்கு அதுவு இதுவு ஒ ஒரே டைம்ல ஓப் ஓப்பனாகுறங்காட்டி ரொம்ப ரஷ்ஷா இருக்கு ட்ரேஃபிக் ஜாஸ்தியா இருக்கு
ஆமா அந்த எயிட் டூ எயிட் பிஃப் டி வரைய செரியான கூட்டந்தா இங்கியுமே நாங்களு போவ வர ரொம்ப கஷ்டமா இருக்கு லைன்னா ரெண்டு மூண் ஸ்கூல் இருக்கு
அதுதா ஏன்னா விடும்போது ஆளுக்கு ஒரு டைம்ல விடுவாங்களா ஸ்கூலு அதனால அவ்ளோ டிரேஃபிகா இருக்காது மெதுவா பாத்துட்டு வந்துர்லா அதனால காலைல மட்டு ரோட கிராஸ் பண்ணி விட்டு விட்டனா ஸ்ட்ரைட்டா போயிடுவா ஈவினிங் அவன் ஆ வந்துருவா ம் ஈவினிங் அவனா வந்துருவா ஒன்னு பிரச்சன இல்ல டியூஷனு பக்கத்து லே ஹிந்தி டியூஷனு அவனே போய்ட்டு அவனே வந்துருவா
பரவால்ல
ம்
ம் அண்ணா எதுவு சிங்கப்பூர்லா ட்ரை பண்லையோ
இல்ல நாங்க க அவர் கென்யால இருந்தாரு
ஓ சேர் சேரி
அவரு சீ எஸ் முடுச்சுருக்காரு சீ எல்லோன்னு ஒரு எக்ஸாம் எழுதனு
ம்
ம் அவரு அங்க இங்கவை இங்கியே நல்லதா கெடைக்கு வேல இருந்தாலு கென்யால இருந்தாரு அப்புறோ பையன உட்டுட்டு இருக்க முடில எங்களய கூட்டிட் போயிருந்தாங்க ஒரு ஆறு மாசோ இருந்தோ எங்களுக்கு அங்க செட் ஆகல அங்க வந்து எப்டின்னா ஊட்டி மாரி இருக்கு குளுரு
கென்யானா இந்தன் நீக்குரோஸ் லா
ஆ ஆஃப்பிரிக்கன் கண்ட்ரி தா
ஆஃப்ரிக்கன்ஸாருப்பாங்க
ம் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி தா போய் இவுங்க போய் ஒர்க் பண்ணாங்க நாங்க போய்ருந்தோ ஒரு மூணு மாசோ இருந்தோ சேரி அங்கேயே இருக்கிற மாரி தா போனோ போய்ட்டு அப்ப ஏ பையனுக்கு ஒன்ற வயசு ஒன்ற வயசு அப்ப போய்ருந்தோ அங்கே எங்களுக்கு செட்டே ஆகல அவெ வந்து இறங்கவே மாட்டேன்டா குளிருக்கு கீழ தரைல இத்தனைக்கு சாக்ஸ் எல்லா போட்டு தா இறக்கி விட்டே கீழ தரைலே கால் வைக்க மாட்டேன்டா அப்பறோ ஒடம்பு செரியலைன்னா நம்ம ரொம்ப தூரோ கொண்டு போய் காட்டுற மாரிருக்கு அதுவு இவுங்க அப் பா வந்தா தா கூட்டிட்டு போய் காட்டுற மாரிருக்கு நம்ம தனியா போய் காட்ற மாரிருக்காது ஏன்னா அங்கல்லா கொஞ்சோ சே அன்சேப் வெளில போறது ஆளுங்களோட தா போனு ஆளுங்களோட தா வரணு தனியா நம்ம இங்க போற மாரியெல்லா அங்க போய்ட்டு வர முடியாது கொஞ்சோ ஏரியா மாரி இருக்கு ம் அதனால செட் ஆகல எங்களுக்கு
ம்
அவருக்கு வந்து ஒர்க்கு ஃபேக்ட்ரி அப்றோ மெயின் எடோ அப்டி மாத்தி மாத்தி போட்டுட்டுருந்தாங்களா அதனால செரி எங்களுக்கு கிளைமேட்டு செட் ஆகல செரின்ட்டு நாங்க பொறப்ட்டு வந்துட்டோ வந்த ஒடனே வீடு கட்னாங்க அந்த கடன் இருந்துது அதுக்காக தா போய்ருந்தாங்க அந்த கடன டி முடிச்ச ஒடனே அவ்ங்க ஐயோ இனியெல்லா நா ஏ பையனா பிரிஞ்சு இருக்க முடியாதுன்டு வந்துட்டாங்க பையெ கொ பையெ இங்கதா சென்னைலதா வேல பாக்குறாங்க ம்
நீங்க இங்க இங்கதாருந்த மாரி சொன்னுச்சு அக்கா பேசும்போது இங்கதாருந்து அங்க போன மாரி சொல்லுச்சு
ஆமா எங்க பொறந்த ஊரு வந்து அங்கதா அந்த ஏரியா தா
ம் ம்
கல்யாணம் பண்ணி குடுத்து வந்தது தா இங்க எங்க வீட்டுக்காரர் ஊரு அது தா அவுங்க இருக்கிறது இங்க இருக்காங்க
ம்
அவுங்க சின்ன வயசுலே இங்க வந்துட்டாங்க சின்ன வயசுலே வேலைக்காவ அப்பா இங்க வேல பாத்தாங்க இங்க வந்துட்டாங்க அதனால இப்டியே இருந்துட்டோ
ம் செரி
இப்பயு இன்னு ரெண்டு வருஷோ கழிச்சு போறேன்ருக்காரு த தம்பி பெரிய பையனாயிட்டா இனி அவ பாத்துப்பா நானு போயிட்டு ஓரளவுக்கு சம்பாரிச்சு செட்லாயி இப்போ நீ அறுவது வயசுக்கு மேலயெல்லா வேல பாக்க முடியாது ஆ ஒரு ஏ ஒரு ஏஜுக்கு மேல போனால்லா வேல பா பாக்க முடியாது ஓரளவுக்கு கையில வச்சுக்கிட்டு செட்லாயிரணுன்னு பாக்கறோ பாப்போ ம்
கரெக்ட்டுதா அவங்கள வளத்து விடணுமே நம்மளு கொஞ்ச நாளைக்கி
ஆமா மொதல்ல சின்னப் பைய வந்து பாக்கணு இந்த ஏஜ மிஸ் பண்ணிட்டா ரொம்ப கஷ்டோ அப்டிலா இருந்தது செரி அதனால வந்திருந்தாரு செரி இப்ப கொஞ்சோ பெரிய பையனாய்ட்டா சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் போய்ட்டா இனி அவ பாத்துப்பா அப்டின்னு சொல்லிட் உ அவரு பொறேன்ருக்காரு இன்னொரு ஒரு ரெண்டு வருஷத்துக்குள்ள அவரு கெனியால அங்க கூப்பிட்டுக்கிட்டேருக்காங்க அந்த ஓனர் வந்து எப்போ வேணா வாங்க நீங்க எப்ப வந்தாலு இங்க இருக் வேல அப்டின்ட்டாங்க
அங்கே எப்டி சிஸ்டர் இப்ப இதெல்லா ம் லாங்வேஜ் எல்லா எப்டி
எல்லாருமே பேசுவாங்க
ஓ
இங்லீஷ் வந்து அங்க ஒரு இது இந்த மொழி மாரி இப்போ நமக்கு இது எப்டி மஸ்ட் தமிழ் அந்த மாரி அங்கே ங்க இங்லீஷ் ஏன்னா நெறைய வந்து அவுட் சைட் பீப்புள் தான அங்க வராங்க அவுங்கள்ட்ட பேசுறக்கு வந்து இங்லீஷ்தா அவுங்க மொழி வந்து ரொம்ப பேசிக்க மாட்டாங்க அவுங் ப்பா க ஆஃபிரிக்கன் ப மக்கள்ட்ட மட்டும்தா பேசிப்பாங்க கென்யா மக்கள்ட்ட ம ட்டுந்தா அவுங்க இது பேசிப்பாங்க மத்தவங்கள்ட்ட எல்லார்ட்டயுமே இங்லீஷ்தா பேசுவாங்க ஆனா நல் லா இங்லீஷா பேசுவாங்க எல்லாருமே ஒரு கிராமத்துல இருக்றவங்க கூட இங்லீஷ் பேசுவாங்க ஏன்னா அங்க வந்து இங்லீ ஸுங்றது வந்து ஒரு கட் ம் பேசிக்கா சின்ன வயசுல இருந்தே சொல்லிக் குடுத்துருவாங்க எல்லாருமே ஒரு ஃபிஃப்து ஸ்டேன்டடு வரைக்குமாவது படிச்சிருப்பாங்க அத படிக்கும்போது அவுங்ளுக்கு வந்து இங்லீஷ் வந்து ஒரு இது நார்மலா எல்லாரு பேசிக்கும்போதே இங்லீஷ் லதா பேசிப்பாங்க அதனால நமக்கு ஒன்னுந் தெரியாது நம்ம இங்லீஷ்ல பேஸ்னா அவுங்க ஈஸியா பு ரிஞ்சுப்பாங்க எல்லாருமே பதில் சொல்வாங்க காய்கறி விக்கிறவுங்கள்ல இருந்து எல்லாருக் குமே இங்லீஷ் தெரியு யாருக்கு தெரியாம இருக்காது நம்ம ஊர்ல வந்து அப்டி கெடையாதுல்ல சில பேருக்குதா சில பேருக்கு தெரியாது
இப்பதானே பேஸ்றோ
ம் அந்த மாரிதா இருக்கு அதனால நல்லா இருக்குங்க ஊரு க்ளைமேட் வந்து பாத்தீங்ன்னா ஊட்டிய விட நல்லா இருக்கு ஊட்டிய விட நல்லா இருக்கு காய்கறில்லா அப்டியே ஃப்ரெஷ் கேரட் போட்டு
இப்போ தம்பிதா சிக்ஸ்த்து போயிட்டாங்களே நீங்க ஆ இப்ப சிக்ஸ்த்து போயிட்டான்ல தம்பிய கூட்டிட்டு நீங்க அங்க போயர்லால்ல அப்ப
இல்ல என்னதா இப்ப எங்க மா மாமியாருக்கு அங்க வர்லேன் ட்டாங்க எனக்கு இங்கதா செட் ஆகு அங்க எல்லா செட் ஆகாதுன்ட்டாங்க ம் கால் வேற ஆப்ரேஷன் பண்ணிருக்கு அவுங்கள எப்டி போய் தனியா விட்டுட்டு போறது
அது பண்ண முடியாது அவுங்களுக்கு யாரு இல்ல அண்ணணோட கூட பிறந்தவங்கல்லா இல்ல
இல்ல இல்ல இவுங்க ஒரு பைய ஒரு பொண்ணுதா அவுங்க பொண்ணு அவுங்க ஹஸ்பண்டோட இருக்குறாங்க அவுங்க பொண்ணு வீட்லயு அவுங்களால இப்ப அவுங்க போய் ரொம்ப நாள்லா இருக்க மாட்டங்க அவுங்ளுக்கு பிடிக்காது போனாலுமே ரெண்டு நாள் தா இருப்பாங்க மூணாது நாள் இங்க வந்துருவாங்க செட் ஆகாது அவுங்ளுக்கு எங்யு வெளில போய் இருக்க மாட்டா ஆ ரெண்டு நாள் தா இருப்பாங்க வந்துருவாங்க அவுங்ளுக்கு செட் ஆகாது சேரி நாங்க கேட்டு பாத்தோனால ஆனைக்கு கென்யால இருக்கும் போதே வாங்கன் சொல்லி கூப்டோ இல்ல ஃபஸ்ட்டு நீங்க போங்கன்னோன்ன ஃபஸ்டு எங்ளுக்கு செட் ஆகலன் வந்த ஒன்ன இப்போ வேற ஏஜ் ஆயிருச்சா எனக்கு இனிமேல் இந்த ஊரு தா செட் ஆகூ அங்கே எல்லா செட் ஆகாது அப்டின் சொ ல்லி இது பண்ணிட்டாங்க அதனால அவுங்ளுக்கு செட் ஆகாதுப்பா அந்த ஒரு ஏரியாலா நீ போனாலு அவர் மட்டுந்தா போவாரு போய்ட்டு ஒ ரெண்டு மூணு வஷ்ஷோ இருந்தாங்கன்னாவே போதூ ஒரு மூணு வஷ்ஷோ இருந்துட்டு வந்துட்டாங்ன்னா போதூ இவ டென் அ லெவன்த்து படிக்கும்போது இங்க வந்தாங்கன்னா கொஞ்சோ அவன ஸ்கூல் சேக்கறது காலேஜ் சேக்கறது அதல்லா அவுங்க பாத்து பண்ணாதா கரெக்டா இருக்குல்ல காலேஜிக்கெல்லா என்ன குரூப் எடுக்கறது அதெல்லா அவுங்க இருக்கணு ஏன்னா இங்க இ இந்த ஊர்ல வந்து எனக்கு அவ்ளோவா தெரியாது ஆ கல்யாணோ பண்ணிட்டுதா இந்த ஊருக்கு வந்து இப்ப நாங்க ரெண்ட்டுக்குதா இருக்கோ
ம் இல்ல இல்ல நா அது கேக்கல இப்ப கென்யால அண்ணனுக்கு சேலரி எல்லா எப்டி
ஆ சேல்ரி எல்லா வந்து அந்த ஊரு காசு குடுப்பாங்க இப்ப நமக்கு பாத்தீங்ன்னா நம்ம ஊரு காசு ஸ் எப்டியு ஒன் லேக் டூ லேக் அப்டி வாங்கலா
பரவால்லயே அப்ப ஓக்கே தான ஆ
ம் அது படிச்சிருக்காங்கள அதனால ஒன்னூ ப்ரச்சன இல்ல ஆ ஆ சி எஸ் முடிச்சிருக்காங்கல்ல ஒன்னு ப்ரெச்சன இல்ல இன்னு சி ஏ வந்து ஒரு எக்ஸாம் இருக்கு து அத முடிச்சுட்டு போலான் தா வந்தாங்க ஆனா அத முடிக்கிறக்கு டைம் வர்ல போ எழுத முடியல எக்ஸாம் அப்ப எதாரு ஒர் தடங்கள் வந்துட்டே இருக்கு எழுதி முடிக்க முடியல
ம் ம்
பாப்போ சீக்கிரோ எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு
சேர் கென்யால